சொல்லுங்கப்பா
ஆ எங்கடா கூப்பேன் சொன்னேன் நீ கூப்படவேலையா சொ அதா நானே கூப்ட்டே என்ன பண்றேன் கேக்கலா
எங்கசா இங்கேயே டைம் கரெக்டா போயிடுது கரெக்ட் போய்ட்டு வற்றக்கு புடிக் கறக்கே டைம் சரியா போய்ருது
சேரி ரொம்ப லேட் ஆகுதா
ஆமாக்கா பதினோர் மணி ஆயிருது டெய்லி
ஆ எதா வேலைக்கு எதா ஆள் இருக்காங்க அப்படிங்கற மாரி சொன்னே ஹெல்ப்கு
ஆ ஆமா நீங்க சொன்னீங்கல்லா அவங்க கேட்டாங்க ஆ இந்த மாரி எவ்ளோ ப்ராஃபிட் வரு ஃபர்ஸ்ட்டு என்ன வேலென்னே எனக் சொல்ல தெரில்ல நீங்க என் கிட்ட மோல்டிங்குன்ற மாரி சொல் டிங்க ஆனா எனக்கு அது என்ன வேலன்னு அவங்ககிட்ட சொல்றக்கு எனக்கு தெரில்ல
சேர் சேரி
என்ன சொல்லணு நானு இது என்ன வேல என்ன ப்ராஃப்ட்டுன் கேக்குறாங்க
ஆ அதான் டா நம்மளுக் என்னன்னா இதுல எல்லாமே தெரியு நா வந்து இத என்ன சொல்றது ஒரு ஏழு வருஷமா இதுக்குள்ள இருந்தது மாரி எல்லாருக்குமே தெரியு தெட்டு அ ஜிம்மிக்கி அந்த மார்லா பாத்தீன்னா எல்லாமே பாத்தீங்னா மோல்டிங் தா மோல்டிங்னாலு டேரக்ட் டா மோல்டிங் ஊத்த மாட்டாங்க நம்ம இந்த அச்சு இருக்குல்ல அந்த மெழுகு இருக்குல்ல
நம்ம மோல்டிங் ஊத்தணுமா
அஹா அதா வந்து என்னன்னா அவுங்க அந்த இதெல்லா பண்ணிக்குவாங்க மிஷின் வெச்சி பண்ணிக்குவாங்க அந்த மோல்டிங்க்கு முன்னாடியே என்ன இந்த ப்ராசஸ்ல இருக்குன்னா நம்ம அந்த மெழுகு இருக்குல
ஆமா
அந்த மெலுகள வந்து அச்சு வரு அந்த ஒரு டையின் சொல்லுவாங்க அதுல வந்து கம்மலோட ஆச்சு அ ஜிமிக்கியோட ஆச்சு அந்த மார் தன் தனியா அச்சு போட்டு வந்துரு அதே வந்து மெழு கல்லே எடுத்து அதைய வந்து நம்ம மோல்டிங் ஊத்தி அதுல இருந்து ந நம்ம மல்டி கலர் போட்டு அந்த ரெட் எல்லா இருக்குல்ல கம்மலுக்கு கம்மல்ல வருதுல்ல பின்னாடி சொற அது வந்து அதுமே நம்ம தனியா தா அந்த சொறைய வச்சி ஊத்தி அதே மௌடியு நம்ம அந்த மைக்ரோன் கலர் போட்டு அ மேல கட்டிங்லா இருக்குல அந்த கட்டிங்லா வந்து பாலிஷ் பண்ணுவாங்க அதுலதா நமக்கு அந்த கம்மல்லா வந்து அந்த மினுமினுன் தெரிறது
செரி இந்த டீட்டெயில்ஸ்லா நீங்க அவுங்கிட்ட சொல்லுங்க எனக்கு இது புரியவே இல்ல அவுங்க என்ன கேட்குறாங்கன்னா இதுல ஒர்க் பண்ணா என்ன ப்ராஃபிட் இருக்கு என்ன பேர் வரு அப்டின்ற மாரி கேக்குறாங்க
அதான்ண்ட இப்ப என்னன்னா நம்ம ஒரு ஒரு பக்கோ நம்ம ரூம் எடுத்து செய்றோம்னா இது எல்லாமே செய்லா இல்ல நம்ம வந்து இப்ப வீட்ல செய்றோ அப்டின்னா ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு ரேட் டு அந்த மாரி வரு நம்ம பினிஷிங் பண்றது அது அதுமே தனி தனியா தா இருக்கு பினிஷிங் பண்றது ஒரு ரே ட்டு
இப்ப இதுல ஃபர்ஸ்ட்டு ஈஸியா இருக்குல இது வன்ட்டு ஈஸியா இருக்கு இது வன்ட்டு செய்லா அப்டின்ற மாரி இருக்குல
அந்த திருகாணி போடுவோல கம்மலுக்கு திருகாணி போடுவோம்ல ஆ அது வந்து நம்ம இப்ப நார்மலா எல்லா வீட்ல இருக்ற லேடிஸ் எல்லாருமே வாங்கி அத செய்யறாங்க சும்மா வாங்கி டிவி பாக்கற கேப்ல உட்காந்து திருக்கணி மாட்டிட்டே இருந்தோம்னா ஒரு ஆய ஜத அந்த மார்லா வந்துச்சுன்னா இவ்ளோ அமௌண்ட்டு அப்டின் சொல் ஒரு குறிப் பிட்டு தெரிஞ்
இப்போ ஒரு ஆயிரோ ஆயிரோ செட்டு போட்ணுமா இப்ப ஆயிர செட்டுனா ரெண்டாயிர செட்டு போட்ணு ரெண்டாயிரம செட்டு போறக்கே எவ்ளோ நேர ஆகு
அ மேக்சிமம் வந்து அதாவ்து அ பழக்க இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மண் நேரத்துல போட்ருவாங்க
ரெண்டு மண் நேரத்துலையா
ஆமா
அவ்ளோதா ஆக்குமா
ஆமாண்டா அதாவது என்ன நீ அதாவது பழக்க இருக்றவுங்க
ஓகே இப்ப ரெண்டாயிர செட்டுக் போட்டா எவ்ளோ தருவாங்க
ஆ டூ ஃபிப்டி டூ தேர்ட்டி அந்த மார்தா வரு
அவ்ளோதா வருமா
ஆமா என்னன்னா அது வந்து ஈஸியான வேல ஆ சீக்கிரோ முடி க்கிற மாரி இருக்கு அதனால அமௌண்ட்டு கம்மி இப்ப நீ இந்த பால்ஸ்ஸெல்லா மாட்டுவாங்கல ஜிமிக்கல கீழ பால்ஸ்ஸெல்லா சுத்தி தொங்கு தெரிமா
தெரிலியே
இல்ல ஜிமிக்கி இப்ப நீ எடுக்குறன்னா அத சுத்தி குட்டி குட்டி பால்ஸு அழகா தொங்கு தெரிமா ஆடு ஆ அந்த பால்ஸ்ஸெல்லா பாத்தீங்கன்னா நீ வந்து அந்த ஆ ஒரு பீஸ் மாட்றக்கு ஒனக்கு பத்து நிம்ஷோ
ஆகு
ஆமா ஆனா அது லேட்டு அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆனா ஒரு நாளை க்கி நீ குறிப்பிட்டு அதே எர்நூத்தி முப்பருவாய ஒரு நாளு ஃபுல்லா ஒக்காந்து நீ செஞ்சாலு அதா கெடை
ம்
ஆனா ரேட் அதிகோ
ஓ கிட்த்தட்ட எல்லாமே ஒரே மாரிறீங்ளா
அதாவ்து என்னா இது ஈஸி சீக்கிரமு முடிஞ்சிரு இந்த அமௌண்ட்டு ஆனா ஒரு சில பேர் என்ன நெனைப்பாங்க இத விட அது காசு நெறயா ஒரு நாள் ஃபுல்லா ஒக்காந்து மாட்லா நெனைப்பாங்க ஆனா இதே காசு அதுலி கெடைக்கு
ஓ
ம் நம்ம என்ன நெனைப்போ இது வந்து இவ்ளோ பை இது வந்து பைசா கணக்கு வரு
சேர் சேரி
அது வந்து ருபா கணக்கு வரு ஒரு சிலர் என்னன்வாங்க ஐய எதுக்கு பைசா ஓடது வாங்கி செய்யனு ஒருவா ரெண்டுருவா அந்தமா நென ப்பாங்க ஆனா அதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லா மெனக்கெடனு இது அப்டி இல்ல ஆ நா நா வந்து ஒரு டைம் வந்து இதையு அதாவ் அதாவ் அந்த திருகாணி வரும்போது அதைய வாங்கி செய்வே இல்ல அது எதாவு வர்றக்கு லேட் ஆகுது ஒரு ஒர் நாள் ரெண் நாள் நம்ளுக்கு டைம் கேப் முழுதும்னா அந்தி கேப் கெடைக்கிறதுல இந்த பால்ஸ் வாங்கி மாட்டிக்கது சும்மா இருக்கக்கு செய்யலா
ஓகே ஓகே புரிது நீங்க எவ்ளோ திருகாணி மாட்டுவீங்க
நா ஒரு மண்நேரோ உக்காந்தன்னா ஒரு ஆய்ரோ ஜத போட்ருவே
எவ்ளோ போடுவீங்க
ஆய்ர ஜத ஒரு ஆயர்த்ஐநூறு ஜதக்குள்ள போட்ருவோ
ஒரு ரெண்டாய்ரோ போட்ருவீங்க அப்போ
ஆமா அதாவ்து இந்த ஒரு மண்நேரத்துக்குள்ளே என்னென்ன நம்ம அந்த வந்து ஆ ஒருத்தோங்ளுக்ளா அத பா த்து அத அதாவ்து கைல எடுக்கறது அ பாத்து அந்த திருகாணி எப்டி திருகணுன் பாத்திருகுவாங்க நம்மளுக்கு வந் து அந்த நேக்கு தெரிஞ்சுருச்சுனா டிவி அதாவ்து கண்ணு வந்து டிவி பாக்கு கை வா ட்டுக் வேல செய்யு அதனால வந்து நமக்கு தெரியாது அந்த செரமோ தெரியாது ஆனால டக் டக் டக் டகுனு போட்ருவோ ஆ அண்ணாக்கு பாத்தீனா ஊதுர வேலைல வந்து அண்ணாக்கு சர்வீஸ் அதிகோ
ஓகே ஓ
ஆ அதனால அண் ணா ஊத ஒக்காந்தார்னா அந்த ஒரு மண்நேரோ ரெண்டு மண்நேரத்துலே அண்ணா ஆயஜத ஊதிடுவாரு
சேர் சே
ஆனா அந்த ஊதுற வேலயுமே நமக்கு அதிகமா இருக்குல்ல அந்தெல்லா அடுக்கி வெக்கனு இதெல்லா வரனு அந்த இதெல்லா இருக்கறனால ஆ அதுலயுமே பாத்தீங்கனா உனக்கு இவ்ளோ டைமிங் அப்டின்னு வரூ ஒரு குறிப்பிட்ட இது சொல்ல முடியாது அதுலயுமே அவ்ளோ அது வேல அதிகோ ஆனா அதே பைசா கணக்கு தா வரூ
சேரி சேரிக்கா
ஆ
சிலத்தூ அவங் கேட்டாங்கா எனக்கு எதூ தெரியல
அ அ
ஆனா தா உங்களுக் கேட்டே
சேர்தா நீ என்ன
ஆ சொல்றே சொல்லிட்டு பின் உங்க நம்பரே குடுக்கறே அவங்க பேசி பாக்கட்டூ அவங்களுக்கு தெரியணுல்ல
ஆம்மா ஏனா என்ன சொல்து இப்போ உனக்கு தெரியலங்கிறல தெரிஞ்சவங் கிட்ட பேச னோம்னா அத அவ்ங்களுக்கு என்ன ஏதுன் தெரியுன்ல ஆமா
என்ன சம்ச்சிங்க இன்னக்கி
இன்னைக்காடா சப்பாத்தி தான்டா
இன்ன முக்காவாசி நேரோ சப்பாத்தி சப்பாத்திங்றீங்க
ஆமா என்னன்னா அந்த தோச‌ இட் லி எல்லா சாப்ட்டு ஒரு மாரி நெய்ட்டு தூங்கும்போது ஏப்ப வரூ தெரியுமா ஒரு மாரி குடிச்ச மாரி ஸ்மெல்லு வருது
ஓ
அதனால வந்து சப்பாத்தி அந்த மார்லா அ ரவ உப்மா அந்த மார்லா கின்டி சாப்டுக்கிறது இது எனக்குனில்ல பாப்பாங்களுக்குமே அந்த மாரி ஆகுது ஏப்ப உடுமாது ஒரு மாரி ஸ்மெல்லு வருது மாவு பழய மாவு குடுக்குறாங்களா இல்ல நம்ம வாங்குற எடோ சரியில்லியா நம்ளுக்கு வாங்க தெரியலியான்னு தெரியல
எங்க வாங்குவி
ஆ நம்ம கீழ இந்த மள்ளிக கடைல அந்த பேக்கெட்லலா விப்பாங்கல்ல
ஆ
ஆ அரக்கிலொ ஒரு கிலோ அந்த மாரி பேக்கிங் பண்ணியே வரும்ல மாவு அதுதா வாம்ப ஒருவேள அவங்க மொத நாள் வாங்கறத குடுக்குறாங்களா அது நம்மளு தெரியாதுல்ல அவங்க எப்டி குடுக்குறாங்கன்னு
அண்ணாச்சி கடைல வாங்கலால்ல நீங்க
ஆ அண்ணாச்சி மாவுதா போட்றாரு அவரு தா போடுறாரு
அப்டியெல்லா வெச்சே பண்ணாச்சு மாவ்தா நானூ யூஸ் பண்றே
ஆ இதிலுமே அப்டிதா இருக்கூ
எனக்கு எதுவு அண்ணாச்சி மாவ்லதா தெரியல
அ இது அப்டிதா இருக்கா சே ஒருவ நம்மளுக்கு ஏதாவ்து ஜீரமா ஆகறக்கு லேட்டாகுதோ அதனால் தா இப்டி ஆகுதா அப்டின் நா ஒரு யோசன இருந்த ஆனா பெரியவளுக்குமே அந்த மாரி ஒரு இது இருந்து அவ பேசும்போது ரொம்ப நேரோ கழிச்சு பேசும்போது என்ன மறுநாளு சீக்கரம் புளிச்சிருது மாவு ஃபிரிட்ஜ் இல்லல்ல
ஓ ஃப்ரிட்ஜ் இல்லன்னா கொஞ்ச அப்டிதா இருக்கூ இப்ப ஃப்ரிட்ஜ் இருந்தா தெரியாது இப்ப நா ஃப்ரிட்ஜ்ல தா வெப் ப்பே இப்ப நா சாப்பிட்டு ஃப்ரிட்ஜ்ல வெச்சுட்ட
ஆஹ்
அதனால எனக்கு எதுவும் தெரியல
அதுதான் எனக்கு பிரிட்ஜ் இல்லாதனால நான் அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கிறது சப்பாத்தின்ன நம்ம மிச் சம் இருந்தாலும் காலையில சாப்பிட்டுக்கலாம் அது எதுவும் இத ஆகாது அண்ணனும் இருந்தா சாப்பிட்டுக்குவாரு பிள்ளைக டீக்கு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க
ம்
தோசை மாவு அப்படிங்கும்போது காலையில புளிச்சிருது
தண்ணில போட்டு வைக்கலாம்ல
தங்க அது என்ன சொல்றது அது என்னன தெரியல அந்த மாரி ட்ரை பண்ணிருக்கேன்
நான் பஸ்ட் எல்லாம் தண்ணில தான் போட்டு வைப்பேன் ஆனா தண்ணியில போட்டு வச் சா மாவுமே கொஞ்சம் பொங்கி வந்துரும்
ஆஹ் அது ஏதோ கலக்குறாங்கன்னு நினைக்கிறேன்
அப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போ அப்படித்தான் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அத்தை வீட்ல கொண்டு போய் வச்சுக்குவேன்
அதுதான் நீ என்ன வச்ச
நான் தோசத்தா க்கா மாவுத வாங்கிட்டு வந்தே அண்ணாச்சிட்ட
என்ன அந்த காரச்சட்னிய அரைச்சி வச்சிட்டியா ஒரேதா
இல்ல கார சட்னி அவர்தான் சாப்பிடுவாரு நான் சாப்பிட மாட்டேன்
அஹ் அது அது எப்படி பச்சையா அரைச்சிருவியா
ஆமத்த வேரும் தக்காளி வெங்காயம் வர மொளகா அதுவுமே சின்ன வெங்காய தான் போடணும் எனத்தான் சொன்னல அந்த சின்ன வெங்காயம் போடுற அந்த பழக்கமே கிடையாது
ஓ அதனால பெரிய வெங்காயம் போட்டுருவேன்
ஆமா இவரும் சாப்பிட்டுக்குவாரு இவருக்கு நான் சமைச்சா போதும் நான் சமைச்சாலே பிடிக்கும்
ம் ஓ அந்த அளவுக்கு
ஆ ஆமா அவருக்கு சமைச்சு குடுத்தா போதும் மத்தபடி இதான் வேணும் அதான் வேணுன்லாம் கேக் மாட்டார்
ஆஹ்எங்க எங்க எங்க கூட பொறந்தவங்களா எல்லாம் அப்படிதாங்கமா எதிர்பார்ப்பு இல்ல எதிர்பார்ப்பு அவ்வள கிடையாது
அ அ நீங்கள் தான் சொல்லிக்கணும்
அதுதான் உண்ம ஒத்துக்கணும் சொன்னா ஆமாங்கன்னு ஒத்துக்கணும்
போங்கக்கா என்னமோ சாப்பிட்டு படுத்தா போதும்ன்னு இருந்துருக்கலாம்
ஆஹ் அதான் அதான் சேரிடா சேரி பாரு ரெஸ்ட் எடு சரியா நாளைக்கு கூப்பிடறேன் ஆஹ் சேரி வைக்கறே
ஓகே
ம்